ஹலோ
வணக்கம் தோழி எப்டி இருக்கீங்க
ஆ நல்லா இருக்கே நீங்க எப்டி இருக்கீங்க
ரொம்ப நல்லா இருக்க தோழி இப்போ வெயில் காலத்துல நம்ம வீட்ல வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப ஒரு வெப்பநெலையாவே இருக்கு தோழி வேக்காடா இருக்கு வீட்டுக்குள்ள அந்த வெப்பம் எறங்கலனாலு இந்த உபசம் வந்து போயிருந்துகிட்டே இருக்கு இப்ப அதுக்காக வந்து என்ன சொல்யூஷன் பண் றதுன்னே தெரில இப்ப இந்த ஏர்கூலரு ஏ சி ஏ சியெல்லா வாங்குற அளவுக்கு நம்பனலா முடியாது டக்குனு வாங்கணு அப்டின்னா அது ஒரு சிரமமான ஒரு இதுதா ஏர் கூலர் இருக்கு இருந்தாலு அது ஒரு இது பண்ண மாட்டங்குது சோ வீட்லயே அந்த குழுமைய வந்து மெயின்டென் அந்த குளுர்ச்சி தன்ம இருந்துட்டே இருக்கணுங்றது அதுக்காக நீங்க என்ன தோழி பரிந்துரைப்பீங்க நானு எல்லாமே வந்து ட்ரை பண்ணி பாத்துட்ட உங்ளுக்கு தெரிஞ்சது ஏதாவது கொஞ்ச சொன்னீங்கன்னா எனக்கு பயனுள்ளதா இருக்கு தோழி
ஆ கண்டிப்பா இப்ப வந்துட்டு நிம் ஃபிரிஜ் இருந்துச்சுன்னா வந்துட்டு இந்த ஐஸ் கட்டிய ஊத்தி ஐஸ் கட்டி வச்சுட்டு அந்த ஐஸ் கட்டிய வந்து அந்த ஒரு தண்ணியில வந்துட்டு ஒரு பவுல்ல போட்டு வச்சு நம்ம எங்க உக்காந்துட்டுருக்கோமோ அந்த எடத்துல வந்து லைட்டா கொஞ்ச தெளிச்விடறது த அந்த மாரி பண்லா இப்ப வெளிய இப்ப இந்த ஜனல் சைட்ல இருந்து அதுக்கப்பறம் இந்த த கதவு சைட்ல இந்துதா ரொம்ப சூடு காத்து ஜாஸ்தியா வரு சோ அந்த எடத்துல வந்துட்டு ஒரு ஈர துணிய வந்துட்டு நீங்க எப்பியு போட்டு வெக்கறது வந்து கொஞ்ச நல்லாருக்கு அது வந்துட்டு அப்டியே அந்த சூட வந்துட்டு அப்சர்வ் பண்ணிட்டு நம்மக் அந்த குளிர்ச்சியான ஒரு காத்த வந்துட்டு வீட்டுல வச்சிருக்கு சோ அது கூட நல்லா ஃபாலோ பண்ணா நம்ம ஆ இந்த மாதிரி விஷயங்கள் தா அ நம்ம ஃபாலோ பண்ணா நல்லா இருக்கு அப்டின்னு நெனைக்கிறே அது இல்லாம நம்ம ஒடம்பு குளிர்ச்சியா வச்சிருக்கறதுக்கு தண்ணி கொஞ்ச நெறைய அ எடுத்துட்டா ரொம்ப நல்லது சோ அதுவே வந்துட்டு நமக்கு ஒடம்ப குழுமையா வச்சிருக்கு அந்த குளிர்காத்து வந்துட்டு நம்ம வீட்டுல அந்த நா சொன்ன மாதிரி பண்ணீங்கன்னா வந்துட்டு கொஞ்சம் சில்லனு இருக் கறதுக்கு வாய்ப்புகள் அதிகமா இருக்கு அதுல்லாம இப்ப வீடு இப்ப தனி வீடா இருந்துச்சுன்னா மேல வந்து றிந்த ஒயிட் கலர் பெயிண்ட் அடிக்கிறாங்க சோ அந்த ஒயிட் பெயின்ட் அடிச்சுட்டீங்கன்னா வந்து நல்லா வந்துட்டு கேக்குது அப்டின்னு சொல்றாங்க வீட்டுக்குள்ள வந்து இந்த சூட வந்து உள்ள அனுப்பாம வந்து கொஞ்ச நல்லா அந்த ஆ சில்னஸை வந்து மெயின்டெயின் பண்ணது அப்டின்னு சொல்ட்டு சொல்றாங்க நீங்க அதுவு ட்ரை பண்ணி பாக்கலா ஏன்னா வந்துட்டு எங்க ஊர்ல வந்துட்டு எங்க அத்தை வீட்டுல அவங்க எல்லா வந்துட்டு அத பண்ணி வச்சிருக்காங்க சோ அத வந்து வருஷத்துக்கு ஒருத்தடவை போ நம்ம பெயிண்ட் பண்ண வேண்டியதா இருக்கு ஆனா வந்துட்டு ஆனா ஒரு வருஷத்துக்கு ஒரு தடவை பண்ணாலு அதை வந்து நல்லா ஒரு வருஷத்துக்கே அந்த வெயிலுக்கு நல்லா தாங்குது அப்டின்னு சொல்றாங்க சோ அத போட்டுட்டாவே அந்த வீட்டுக்குள்ள அந்த சூடு வந்துட்டு உள்ள வர்றது வந்து ரொம்ப கம்மியாகுது அப்டின்னு சொல்றாங்க சோ அதையு நீங்க ட்ரை பண்ணி பாக்லா
கண்டிப்பாம் தோழி நீங்க சொன்ன மாரிதா எங்க அம்மா வீட்ல வந்து பாத்தீங்கன்னா மேல அந்த ஒயிட் பெயிண்ட் தா மாடியிலா வந்து அடிச்சிருக்கோ அதனால அது அந்த குளிர்ச்சித்தன்மை இருக்கு அது போக எங்க அம்மா வீட்ல பின்னாடி வந்து பாத்தீங்கன்னா சுத்தி செடிகளெல்லா இருக்கு முன்னாடி நம்ம வந்து என்னதா சிட்டி மாரி இருந்தாலு பின்னாடிப்புறம் போய் பாத்தாலே ஒரு வில்லேஜ் செட்டப் டக்குன்னு நம்ம மாறிருவோ அந்த மாரி இருக்கும் இங்க மரங்கள் இருக்கனால காத்து நல்லா வருது ஆனா வந்து எங்க அத்த வீட்ல வந்து பாத்தீங்கன்னா அங்க வந்து ஆர்சி வீடுதா அந்த மாரி இருக்கும்பொழுது அங்க வந்து எப்பவுமே அந்த ஹீட்டு வந்து எறங்கிட் டேருக்கு அந்த பொழுதுல எனக்கு என்ன பண்றதுன் தெரியாது அதனால எங்க அம்மா என்ன சொல்லியிருக்காங்க அப்டின்னா இப்ப ஃபேனுருக்குன்னா ஃபேனு கீழ ஒரு கயுரு நம்ம துணிக்காய போடுவோல்லைங்களா அந்த மாரி கயிற வந்து கட்டிட்டு அதுல ஈர துணி ம ஒரு துண்டோ ஏதோன்னு நெனைச்சு போட்டு உட்றா இப்போ வந்து மேலேருந்து வர பத்து அப்படியே அந்த துணியில பட்டு அப்டியே அந்த பண் துணியில் பட்டு ஜில்லு ஜில்லன்னு வரு அப்டின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க அப்டி இல்ல அப்டின்னா பெரிய ஒரு பாத்துரத்துல ஏதோ ஒரு பாத்ரோம் இப்டி இல்லன்னா வடசட்டி பெருசாருக்குற வடசட்டி ஏதோ எடுத்து நம்ம இருக்குற எடத்துல ஃபேன போட்டு உட்டுட்டு அந்த பாத்தரத்த பக்கத்துல வச்சுக்கிட்டோ அப்டின்னா கொஞ்சோ நேரமாக நேரமாக அந்தருக்க ஜில்னஸ் வந்து எவாபரேட் ஆகி அப்படியே நம்ம ரூம் ஃபுல்லா இதாயி நமக்கு ஜில்னஸ் கெடைக்கு அப்படிங்கிற மாரி சொல்லியிருக்காங்க இது போக வேற ஏதாவது இன்ஸ்டன்டா வந்து உங்களுக்கு தெரியுமா தோழி ஒரு டக்குன் நமக்கு அந்த ஜில்லா அந்த ஜில் வந்து மெயிண்ட்டைன் ஆயிக்கிட்டேருக் இருக்கணு அந்த ரூம்ல அப்படிங்கும் போது நம்ம என்ன பண்ணலா தோழி
ம் அதுக்குதா நா இந்த மாதிரி விஷ்யங்கள்லு ட்ரை பண்லா அ அதுல்லாம இந்த கைவிசிறி மாரில்லா கடைக்கிது அதெல்லாம இப்போ சின்ன சின்ன ஃபேனல்லா கடைக்கிது நம்ம எந்த எடத்துல வந்து உக்காந்துட்டுருக்கமோ அந்த எடத்துல மட்டு அந்த ஒரு நல்ல ஸ்பீடு ஃபேன் மாதிரி இப்ப வெளக் கம்மி மி அந்த மாதிரிலா ஃபேன் வந்துருச்சு சோ அந்த மாதிரியு நம்ம வந்துட்டு வாங்கி வச்சுட்டு மேம்ப நம்ம எங்கந்து உக்காந்துட்டு ஒர்க் பண்றோம் அந்த எடத்துல வச்சுக்கிட்டோன்னா அந்த சில்னஸ்ச கொஞ்சோ வரும் சோ அந்த மாதிரியு அதுலயே வந்துட்டு ஐஸ் கட்டி போட்டு இது பண்ற மாதிரி கொஞ்சோ சில்லுன்னு காத்து வர மாத் திரி அந்த மாதிரி மிஷின்ஸு வந்துருச்சு அந்த மாரியு நீங்க ட்ரை பண்ணி பாக்கலா நா இப்போ புதுசா கொஞ்சோ இந்த வெயில் காலத்துக்காக நம்ம எங்கேயாது வெளிய போனா தேவப்படுன் சொல்லிட்டு ஏனா நமக்கு மொகத்துலதா ரொம்ப ஜாஸ்தியா வேர்க்கு இல்லையா அதனால வந்துட்டு அத வந்து நம்ம கொஞ் கெறைக்கிறதுக்காகவு நம்ம ஒரு மாரி இப்ப ரொம்ப சூடுல போனோன்ன நமக்கு அப்டியே ஒரு மாரி மூச்சடைச்சா மாரி ஆயிடு ரொம்ப கஷ்டமாருக்கு அது எப்டி மேனேஜ் பண்றதுனே தெர் என்னதா ஒரு கர்ச்சிப்ப வச்சு மூஞ்ச அ மொகத்த துடைச்சிட்டே இருந்தாலுமே வந்து ஒரு மாரி ரொம்ப மூச்சடச்ச மாரி ஒரு மாரி த காத்து இல்லாத மாதிரி ஒரு ஃபீல் வந்துரு அதுக்காக தா வந்துட்டு இப்போ ஒரு ஹேண்ட் மேட் ஆ ஹேண்ட் ஃபேன் மாதிரி சின்னதா மினி ஃபேன் மாதிரில்லா வந்துருச்சு சோ அத வந்து நா இப்போ ஒரு ரீசன்டா வாங்குனே அத வந்துட்டு நம்ம ஒரு நம்ம இந்த ஃபோன் சார்ஜ் பண்றோல்லையா அந்த பாயிண்ட்ட வெ யூஸ் பண்ணியு வந்துட்டு நம்ம சார்ஜ் பண்ணிக்லா சோ அந்த மாரி சார்ஜ் பண்ணிட்டீங்கன்னா ஒரு த்ரீ ஹவர்ஸ் கிட்ட உங்களுக்கு அந்த ஃபேன் ஒர்க்காகுது சு சும்மா இப்போ நம்ம ஃபோன் எப்டி ஹேண்டில் பண்றோமோ அதே மாதிரி கையோ கையில வெச்சுட்டு அப்டியே அந்த பட்டன்ன பிரஸ் பண்ணாவே போது அதுல வந்துட்டு ஒன் டூ த்ரீனு சொல்லிட்டு அந்த ஸ்பீடு உங்களுக்கு இன்கிரீஸ் பண்ற மாதிரி இருக் கு ஒன்னுனா கொஞ்ச கம்மியாதா இருக்கு டூவு கொஞ்ச கம்மியா தா இருக்கனு த்ரீல வச்சுட்டீங்கன்னா நல்லா ஒரு காத்து வருது அந்த அந்த ஹேண்ட்மேட்டு ஹேண்ட் ஃபேன்லயே வந்துட்டு அவ்ளோ சூப்பரா ஒரு காத்து வருது இப்போ நீங்க ரொம்ப வெயில்ல எடத்துல எங்கயாது ஒக்காந்துட்டு இருக்கீங்க ஒங்களுக்கு காத்தே இல்ல என்ன பண்றதுனே தெரியல ஒரு மாரி ரொம்ப கஷ்டமா இருக்கு அப்டின்ற ஒரு நேரத்துல வந்து இந்த ஃபேன நீங்க யூஸ் பண்ணீங்கன்னா நல்ல ஒரு ரெஃப்ரெஷிங்கா இருக்கு ஃபேஸ்க்கு நல்ல ஒரு காத்து வருது எங்கெல்லா வேர்க்குதோ அங்க நீங்க அந்த ஃபேனை யூஸ் பண்ணி நீங்க வந்துட்டு இது பண்ணிக்கலா சோ அது ரொம்ப எனக்கு யூஸ் ஃபுல்லா இருக்கு இப்ப எங்க இ ஓ நா ஊருக்கு போயிட்டு வந்தே அங்க போயிட்டு அம்மா கிட்ட காட்டுனே அவுங்களுக்கு ரொம்ப புடிச்சுது பரவால்லயே இந்த மாரி கூட ஃபேன் எல்லா இருக்கா கையிலயே சின்னதா ஒரு ஹேண்ட் பேக்ல போட்டுக்கிற மாதிரி ஒரு சின்ன ஃபேன்லா இருக்கா அப்டினு அவுங்க ஆச்சிரியப்பட்டாங்க அவுங்களுக்கு ஒன்னு வாங்கி குடுக்கலா அப்டினு யோசிச்சிட்டு இருக் க சோ நீங்க அத கூட ட்ரை பண்ணி பாக்கலா எங்கயாது வெயில்ல போறீங்க ரொம்ப கஷ்டமா இருக் க அப்டின்ற ஒரு நேரத்துல சோ அது ஒரு நல்ல ஒரு ஆப்ஷன்னு நெனைக்கிறே நீங்க ட்ரை பண்ணி பாருங்க
கண்டிப்பாங்க தோழி இது எத்தன் ரூவா வருது என்னென்ன கலர்ல இருக்கு என்னென்ன சைஸ் சிலருக்குனு தெரிஞ்சுக்கலாங்களா தோழி
ஆ கரெக்ட்டு நம்ம கைக்கு அது ம ஆ சைஸே தா இப்ப அந்த ஒரு ஆம் கையில ஒரு ஃபோன் வைக்கிறோ இல்லையா அதே சைஸ்ல தா இருக்கு அது வந்துட்டு ரொம்ப சின்னதா காம்பாக்ட்டா இருக்கு நீங்க ஒரு ஹேண்ட் பேக்ல வச்சுக்கலா எங்கயாது போறீங்கன்னா அப்டியே எடுத்துட்டு போலா ஒரு சார்ஜ் மட்டு நீங்க போட்டுட் விட்டா போது ஃபோன எப்டி சார்ஜ் பண்றீங்களோ அந்த மாதிரி சார்ஜ் பண்ணீங்கனாவே போது உங்களுக்கு நெறைய கலர்ஸ்ல கெடை குது ப்ளூ பிளாக்கு பிங்க் கலரு ஒயிட் கலரு அந்த மாதிரி வந்துட்டு நீங்க நெறையா இப்போ ஆ இப் நம்ம ஷாப்பிங்ல்லா பண்றோ இல்லையா ஆன்லைன் ஷாப்பிங் அந்த மாதிரி வெப்சைட்ஸ்லயே நீங்க போய் பாத் திங்கன்னாவே தெரியு எல்லா கலர்ஸ்லயு வந்துருச்சு ஆனா வந்துட்டு நீங்க எப்பயுமே ஒரு பொருளை வாங்கறதுக்கு முன்னாடி அங்க போயிட்டு அந்த ரிவ்யூஸ்னு இருக்கு இல்லையா அந்த ரிவ்யூஸை நீங்க படிச்சு பாத்தீங்கன்னாவே அவுங்க நெறையா விஷ்யங்கள் போட்டிருப்பாங்க நீங்க அத பேஸ் பண்ணி நீங்க அத வாங்கிக்கலா சோ நா நா வாங்குனது வந்துட்டு அந்த மாரிப் படிச்சுதா நானு வாங்குனே சோ நெறையா பேர் நல்லா இருக்குனு சொல்ட்டு நெறையா ரிவ்யூஸ் போட்ருந்தாங்க சேரி ஓகே நம்ம ட்ரை பண்லாமேனு சொல்லிட்டு தா நா இப்போ வாங்கனேனா வெயில் காலம் ரொம்ப ஜாஸ்தியா இருக்கு இந்த ரெண்டு மாசோ ரொம்ப முடியாம ரொம்ப ஜாஸ்தி வெயிலா தா இருந்துச்சு நம்ம வெளிய போனா வந்து தேவப்படுமேனு சொல்லிட்டு ம் வாங்கி பாக்கலாமேனு வாங்குனே அதனால ரொம்ப நல்லாவே இருக்கு நாங்க ப்ளூ கலர் வாங் என்ன சோ ரொம்ப யூஸ் ஃபுல்லா இருக்கு அப்டினு சொல்லலா நானு நாங்க இருக்கறது அந்த அளவுக்கு வெயில் இல்ல இருந்தாலு எனக்கு வெளியே போகும் போது வந்துட்டு நா இத யூஸ் பண்ணே வீட்ல இருந்தா அந்த அளவுக்கு நமக்கு தேவைப்படாது இப்ப நம்ம வெளியே போறோம் ஒரு வெயில்ல இருக்கு அந்த இடத்துல காத்தே இலன்ற நேரத்துல நீங்க யூஸ் பண்ணீங்கன்னா ரொம்ப ஆம் பயனுலதா இருக்கு நீங்க வேற ஒருத்தரு கூட சொல்லலா அந்த அளவுக்கு நம்ம பிரயோஜனமா இருக்கு அப்டின்னு நினைக்கிறே நானு
ஓ சேரி சேரிங்க தோழி இப்ப இது வந்து பாத்தீங்கன்னா நம்ம வெயில் காலத்துலதா பயன்படுத்துவோ பெரும்பாலு இதே வந்துட்டு நம்ம குளிர்காலத்துல தேவைப்படாது அந்த மாதிரி பொழுதுல வந்துட்டு ஒரு ஆறு மாசமோ அஞ்சு மாசமோ வந்து பயன்படுத்தாம வச்சிருந்தா அது எதாவது ஆயிருமா வாரண்டி எல்லாமே இருக்கா இதுக் எந்த பொருளுக்கு
ஆ வாரண்டி எல்லா இருக்கு உங்களுக்கு ஒரு வருஷம் வரைக்கு இருக்கு அதனால ஒன்னும் பிரச்சனை கிடையாது நீங்க வந்துட்டு வீட்லே இருக்கும்போது நீங்க வந்துட்டு எந்த ஒரு எலக்ட்ரானிக் பொருளுமே வந்துட்டு நீங்க அப்பப்ப யூஸ் பண்ணிட்டே இருந்தீங்கன்னா அது எந்த ஒரு ரிப்பேருமே எதுமே ஆகாது சோ நீங்க அத வந்துட்டு எப்பமே வீட்லே இருந்தாலு வந்துட்டு ஒரு ஓ அப்பப்ப வந்துட்டு ஒருக் ஒரு சார்ஜ் போட்றதோ சார்ஜ் போச்சி அ போட்டு வச்சு அது வந்து ஆ சும்மா வந்து கொஞ்ச நா கொஞ்சோ நேரோ ஆன் பண்ணி வச்சு யூஸ் பண்றது அந்த மாரி நீங்க பண்ணிட்டே இருந்தீங்கன்னா ரிப்பேர் ஆறத்துக்கு வாய்ப்புகள் ரொம்ப குறைவா இருக்கு சோ அது அப்டியே வேண்டவே வேண் டா நம்ம யூஸ்சே பண்ண வேண்டா நா சும்மா எடுத்து அப்டியே ஆ வச்சுட்டோன் வச் ட்டு வச்சிட்டு அதுக்கப்றோ சார்ஜே போடாம யூஸ் பண்ணாமே இருந்தா தா உங்குளுக்கு நீங்க சொன்னா மாதிரி வந்து அது வந்து அது ரிப்பேர் ஆகுறதோ அந்த மாரி விஷயங்கள்லா நடக்கு சோ நா சொன்ன மாதிரி நீங்க அப்பப்ப யூஸ் பண்ணிட்டே இருந்தீங்க வீட்லருக் க்கும்போது அப்பப்ப ஆன் பண்றது சார்ஜ் போட்றது அந்த மாரி பண்ணிட்டே இருந்தீங்கன்னா நீங்க கண்டிப்பா வந்துட்டு அது ரிப்பேர் ஆகாம நல்ல ஒரு ஆ அடுத்த ஒரு சம்மருக்கு வந்துட்டு யூஸ் பண்ற மாதிரி நீங்க ஃலைப் லாங் யூஸ் பண்ணு
ம் ம் புரியுதுங்க புரியுதுங்க தோழி அப்போ அதுக்கு வந்து அந்த வேலை வந்து குடுத்துகிட்டே இருக்குணு
அ ஆ கண்டிப்பா நீங்க வந்துட்டு எதுவு பண்ணாம அப்டியே வச்சிருக்க கூடாது இல்லையா எந்த பொருளுமே உங்குளுக்கு நீங்க நறைய எலக்ட்ரானிக்ஸ் ஐட்டம்லா யூஸ் பண்ணிருப்பீங்க நீ எந்த எந்த ஒரு பொருளுமே நம்ம யூஸ் பண்ணாமயே வச்சுருந்தா வந்து அது வந்துட்டு அது ஒரு ரிப்பேர் ஒரு யூஸ் பண்ணாத ஒரு பொருள் மாரி தா ஆயிடு அது வந்துட்டு ரொம்ப நாள் கழிச்சு நம்ம வந்துட்டு யூஸ் பண்ணும்போது அது ஒர்க் ஆகாம போறத்துக்கு நறைய வாய்ப்புகள்ருக்கு அதுக்கு நம்ம இடம் குடுக்காம வந்துட்டு நம்ம வந்து ஒரு சார்ஜ் போட்றதோ அப்பப்ப அத ஆன் பண்ணி யூஸ் பண்றதோ ஏனா வந்துட்டு அது ஒரு சின்ன கொழந்தைங்க கூட யூஸ் பண்லா நம்ம வந்து து அது வந்து கைவிட்டா உள்ள ஃபேன் இருக்குமே அந் அந்த மாரி பயம் கூட கெடையாது ஒரு சின்ன பசங்க கூட யூஸ் பண்ற அளவுக்கு தா இருக்கு சோ கண்டிப்பா வந்துட்டு நம்ம அப்பப்ப யூஸ் பண்ணிட்டே இருந்தோன்னா அது வந்து ரிப்பேர் ஆகாம நல்லா ஒரு பொருளா நம்ம வந்துட்டு யூஸ் பண்றத்துக்கு நறைய வாய்ப்புகள்ருக்கு
கண்டிப்பா தோழி இது ரொம்ப ஒரு பயனுள்ள விஷ்யந்தா ஆ எப்டின்னு அத பயர்ந்துருச்சு பாக்குறங்க இத தவர வேற எதாது இப்போ வந்துட்டு எப்டி சொல்றது அ கொஞ்சோ ஆ இந்த கழுத்துக்கு ஃபேன் போட்ற மாதிரி எல்லாமே நா வந்து பாத்தே சமீபத்துல்ல சமூக வலைத்தளத்துல அந்த மாதிரி எதாவது இருக்குங்களா இப்ப எப்டின்னா நம்ம ஹெட் ஃபோன் வந்து வந்து மாட்றோ அதே மாதிரி கழுத்துக்கு மட்டு வந்து ஒரு காத்து மாதிரி வருது அதுல அட்ஜஸ்ட்மெண்ட் டைப் அந்த மாதிரி க்கறத பத்தி நீங்க என்ன நெனைக்கிறீங்க அது கொஞ்ச பயனுள்ளதா இருக்குமா
அந்த மாதிரி நானு கேள்விப்பட்ட மாரி எனக்கு இல்ல ஆனா வந்துட்டு நா சொன்னது வந்து ட்டு அத நா அத யூஸ் பண்ணதுனால வந்து எனக்கு ரொம்ப பயனுள்ளதா இருக்கு அப்டின் எக்கு இது வந்து நீங்க கையிலேயே வச்சுட்டு நீங்க எப்டி வேணாலு சு த்திக்லா எப்டி எந்த எடத்துல வேணாலு காத்த வந்துட்டு நீங்க இது பண்ணிக்லா கழுத்துக்குன்னு நீங்க பண்றதுக்கு பதிலா நீங்க இந்த மாதிரி ஹேண்ட் ஃபேன் மாதிரி வாங்கிட்டீங்கன்னா அது இன்னு பயனுள்ளதா இருக்கு
கண்டிப்பாங்க தோழி இந்த வ வெயில் காலத்துக்கு நா கண்டிப்பாக இத வந்து யூஸ் பண்ணி பாக்குறே இன்னொரு வாட்டி வாய்ப்பு கெடச்சா கண்டிப்பா பேசுலாங்க தோழி சரிங்களா நன்றி நன்றி